ஓ சொல்லுங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க
சாப்பிட்டீங்களா
கேக்குதா உங்களுக்கு
ஓ கேக்குதே நல்லா
இல்ல காணாம போயிட்டீங்ளா
இருக்க இருக்க நாலா காணாம் போ மாட்டே
கேக்குது கேக்குது பேசுங் பேசுங்க
நிலாவ பாத்திங்ளா
நிலாவ பாத்தனா நிலாவ என்ன உண்மையான நிலா கேக்குறீங்ளா இல்ல வேற எதோ கேக்றீங்ளா
உண்மையான நிலாங்க
ஆஹா பாக்ல
வெளில வந்து பாருங்க நல்லாருக்கு
சன் செட் பாத்துட்டு வந்தே
அவ வேண்டா அவ ரொம்ப நம்ளுக்கு கொடும பண்ணா அதனால நா அவன பாக்க மாட்டே
நா போகுபோது நிலா இருந்துச்சா இல்லயானே தெரில நிலா இருந்துச்சா இல்லையானே தெரிலங்க நா சாப்பட்றக்கு வெளிய போனா நா போய் நறைய சாப்டுட்டு தேவையான அளவு சாப்டுட்டு வந்துட்டே
ம் நல்லா சாப்டீங்ளா
நல்லா சாப்ட்டேங்க ஸ்ட்ரிப் சு லோடேட் பிரைஸ்சு அது இதுன்னு நெறையா சாப்டேங்க நல்லா சாப்
எனக்கு வந்து மோமோஸ் செய்ய தெரியு அதாவது எனக் க்கா செய்ய தெரியாது வாங்கி வெறும் ஸ்டீம் பண்ண தெரியு
இது யார் வேண்ணா பண்ணுவா செம சாதனையாட்டிர்க்கு
இருந்தாலு சாதனதா
இப்போ எதுக்கு உங்கள தவிர யார யாரோ கத்த விட்டுட்டு இருக்கீங்க
ரோட்ல குட்டிப்பைய கத்துரதுக்கு நா என்ன பண் பண்ண முடியு
சொல்லுங்க கத்தாதப்பா தம்பின்னு
சொல்லிட்டங்க
உண்மையாலுமே சொல்லிட்டிங்க
அதா அவனோட எங்க நடந்து போயிட்டு இருக்க
அப்புளோ எதா சொல்லுங்க
நீங்க சொல்லுங்க அந்த கதைய நா தெரிஞ்சுக்கிறே
நாடக பாப்பீங்களா
நாடகோ அப்பப்ப பாப்பே எதிர்நீச்சல் பாப்பே
அஜச்ச சன் டிவியா நீங்க நானெல்லா நானே புரோமோ தா பாப்பே அதுலயு சன் டிவி புரோமோல்லா பாக்க மாட்டேங்க சாரி
நானு விஜய் டிவிலா அந்த பாப்பே அது என்ன தெரியுமா ஆய்யனார் துணை அதுக்கப்புறோ ஜி தமிழ்ல வந்துட்டு ஜி தமிழ் வீரானு ஒன்ன இருக்கு அந்த கப்பல்ஸ் நல்லா இருப்பாங்க அது நல்லா இருக்கு அதனால அது பா
டென்த்துலல்லா கொஞ்சமாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு அர மண் நேரமாது டைமிங் கெடச்சது லெவத் டுவெல்த் எல்லா சுத்தோ
பிக் பாஸ் பாப்பீங்களா
ஆஹாஹங்க இப்ப இப்ப புரோமா மட்டு பாத்துட்டு இருந்தே இப் இப்பதா நாடகமே பாக்கற நீங்க பேசுறது
நீங்க மெதுவா பேசுறீங்க சத்தமா பேசுங்க
நம்மய இந்த சீசனுக்கு கூப்புட்ருக்காங்க
ஆ இப்பதா கேக்குது கூப்ட்டு உங்கல உங்கள கூப்பிட்டு இருக்காங்களா
ஆமா ஆமா
சோ எதோ சொல்லிருவ அமைதியா இருங்க
நானு இப்டித்தா அடிக்கடி எங்க அப்பா சொல்வே விஜய்க்கு புள்ளையா நடிக்கு கூப்பிட்றாங்க என்னைய போயிட்டு வரட்டானு
நேத்து நேத்த எங்க அப்ப இப்டிதா ஏதோ பாட்டு போட்டிருந்தாரா நைட்டு இந்த பாட்டு கேட்டிருக்கியா சூப்பர் பாட்டு அப்டினு சொன்னாரா
ஆனா அப்டி இல்ல அடிக்கடி அவரே சொல்லுவாரு ஆனா அவர் அடிக்கடி சொல்லுவார் யாராவது கொஞ்சு அழகா பாத்தாலே சொல்லுவாரு எ பொண்ணுமா இரு இப்பாரு பொண்ணுமா இருக்கு பாருனு சொல்லுவாரு ஆனால கொஞ்சு சீன் போட்டுப்பே அவரு சொல்லுவாரு ஆனா இங்க பாரு எ பொண்ணு மாரி இருக்கு பாரு அப்டியே அவள மாரி இருக்கு பாருன்னு சொல்லுவாரு
ம்
அப்பாச் செல்லங்க ரொம்போ அப்பா செல்லோ கொஞ்சோ நஞ்சம் இல்ல ஊரு பட்ட செல்லோ
எங்க வீட்லியு அப்டிதாங்க தா
ரெண்டு சித்தப்பா இருக்காங்க ரெண்டு சித்தப்பா செல்லோ
எங்க அப்பா கூட சேந்தவங்க எத்தன பேர் தெரிமா
அதெல்லா எதுக்குங்க எனக்கு சொல்லுங்க
போரது
அதெல்லா இல்லங்க அப்பா கூட ஒரு ரெண்டே பேரு தா
ஆ அப்பாதா ஃபஸ்ட்டா
அப்பா ஃபஸ்ட்டு இப்ப கடைசியா இருக்கவங்களுக்கு தா பைய பொறந்ருக்கா அவேந்தா ஏ ஒலகமே அவேந்தா எல்லாமே அவனுக்காகதா நா இருக்கே
ம்
அவ்ளோ புடிக்கு அவ்ளோ புடிக்குன்னா அந்த பையன மட்டுதா எனக்கு புடிக்கு
அ
குட்டியா துரு துருனு இருப்பானா கடிச்சி வச்சிட்டு கொஞ்சிட்டு ஏன்ட்டேயே சுத்திட்டு
ம்
இப்ப ம்ச் வயித்துக்குள்ள இருக்கு போதெல்லா நா பேசிட்டே இருப்பேங்க அவன்ட நறய பேசுவே
ம் ம்
டெய்லி நைட்டு தூங்க போறக்கு முன்னாடி அட்லிஸ்டு ஒருமணி நேரமாது அவன்ட நா பேசிருப்பே
ஆ
எப்போ வருவ எப்போ அக்காவ பாப்ப எல்லாமே பேசுவே வயிற தொட்டு தொட்டு தொட்டு பேசுவே அசையலா செய்வா
ஆ
இப்பதா பொறந்த மாரி இருக்கு பாத்தா அடுத்த மாசோ பொறந்தனாலே வந்திரிச்சி
ஆ பொறந்த நாளைக்கு என்ன கிஃப்ட் வாங்கலானு ஐடியாவ்ல இருக்கீங்க
தங்க ஜெயின் தாங்க
ம்
வேற என்ன போட முடியு தங்க பிரேஸ்லிட் போட்ணுந்தா ஆச பாக்கலா அவே கையே இத்கூண்டு தா இருக்கு அதா எனக் தெரிஞ்சி தங்க பிரேஸ்லிட்டே போட்ருவே நெனைக்கிறே
நைட் என்ன சாப்பாடு
அதலா தெரியலங்க ரூம் ஊட்டே இன்னு வெளியில போல
ஆ
ஊர் சுத்திட்டு வந்து டயடா இருக்கா
ம்
அதனால இப்ப ஊர் சுத்தறதுக்காக ரெஸ்ட் எடுத்துட்ருக்கே
எடுங்க எடுங்க எல்லாரு வேலைக் போயிட்டு வந்து டயடா இருப்பாங்க
நா வந்து ஊர் சுத்திட்டு வந்து டயடா இருக்கே ஜில்லு தண்ணி குடிக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க
வா
அதனால ஒரே மண்ட கொடச்சலா எரிச்சலா இருக்கு
கொழந்தய சொல்ட்டாங்க
இப்ப ஆறு மாசோ இருக்கா மொத்தமா வருஷத்த ஆறு ஆனா பிரிச்சுக்கோங்க ஜன்வரி டூ ஜூன் ஒன்னு மிச்சது ஒன்னுனூ வெச்சுகோங்க
ம்
செரிங்ளா
அ
எனக்கு இந்த இது எப்போ வெயில் காலோ எப்போ ஸ்டார்ட் ஆகு ஃபிப்ரவரியா ஆமா ஃபிப்ரவரி ஃபிப்ரவரில ஹீட் ஆமா ஃபிப்ரவரிதாங்க ஃபிப்ரவரி எப்டிங்க தேரப்பல்லா அந்த வெயில் இருக்குங்க
ஆ இல்லைங்க வேணா நீங்க கூகுள்ள போட்டு பாருங்க
ஃபிப்ரவரி பாதிலிருந்தே வெயில்கள் ஆரம்பிச்சிரு
சீக்கிரோ சொல்லுங்க
அப்ப வந்து வெயில் ஜாஸ்தியா இருந்து ரொம்ப எனக்கு என் ஓடம்பு ஹீட் தாங்காம சளி புடிச்சிரு இருமல் வந்துரு அப்டியே ஜூன், ஜூலை வந்துச்சுனா குளிர்காலமா பாடி ரொம்ப ஜில் ஆயி சளி புடிச்சிரு இருமல் வந்துரு
ம்
நான் ஆனா ஒரு ஒரு மாசோ இருப்பன் என்னோட சொந்த குரல்ல பேசிட்டு
ம்
கரெக்டா ஒரு மாசத்துக்கு இருப்ப கரெக்ட்டா அப்றோ திரும்ப திரும்ப எதா ஆயிரு
ம்
குடுத்து வெச்சவன்னு வேற சொல்வாங்க இதுல
எல்லாத்துக்கு எதாச்சு ஒண்ணு மைனஸா இருக்கு
நீங்க ஐஃபோன் யூசரா இல்ல ஹண்ட்ராய்டா இந்த மாரி எதுல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி
இல்ல ஃபர்ஸ்ட் ஐபோன்த வெச்சிருந்த
உங்களோட இது எதுக்கு ஐபோன்தா புடிக்கு அப்டியா இல்ல ஆண்ட்ராய்டுதானா
இல்ல ஆண்ட்ராய்டுதா புடிக்கு
ஏன் அப்டி?
அது பேட்ரியே நிக்கமாட்டிகுது
இருந்தாலு ஐபோன் வெச்சிருக்கீங்கன்னு ஒரு கெத்து இருக்கல்ல ஃபோட்டோல க்ளரிட்டியெல்லா அதுலதா நல்லாருக்கு
இல்ல இலைங்க சாம் அது சாம்சங்கு இருக்கு எஸ் டுவெண்ட்டி ஃபோர் எஸ் டுவெண்டி ஃபைவ்
அப்டி சொல்றீங்க
அ ஆனா ஒரு கெத்து இருக்குந்தா அதெல்லா பண்ண முடியாது எல்லா
இப்ப எங்கங்க பாக்கறவன்ல்லா சிக்ஸ்டீன் ப்ரோ ஃபிஃப்டீன் ப்ரோ செவன்டீன் ப்ரோ எங்க பத்தாலு ஐ ஃபோனா தெரிது எங்க திரும்பனாலு கை பூறா அதுலதா வெச்சிருக்கானுக
ஆமா என்னோட கிளாஸ்ல நெறையா பேர் வெச்சிருக்கானுக நா போட்டோ எடுக்கமட்டு வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு குடுத்துருவ எக்ஸாம் போது அப்டி
அது என்னமோ கரெக்டதா அப்பன கே கேட்டுட்டு இருந்தே எனக்கு எஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா வாங்கி கொடுங்கன்னு ஃபேஸ் டுவெண்ட்டி சிக்ஸே விட்டுட்டா
இ நீங்க என்ன ஃபோன் வச்சிருக்கீங்க இப்போ
நா அண்ராய்டு தா வச்சுருக்கே
அதா என்னது அண்ராய்டு தான வச்சிருக்கிங்க
ஓ போய் எ ஃபிப்டி
இப்பயே ஃபிப்டினா
ம்
ம்
போட்டோ எடுக்குறதுக்கு மட்டு ஐ ஃபோன் வாங்கிட்டு குடுத்
உங்களுக்கு இது எத்தனாது ஃபோணு
இதுவா என்னோட மூணாவது ஃபோனு
எனக்கு இது எட்டாவது ஃபோனு
யேங்க எனக்கு எனக்கு எப்பன கொடுத்தாங்க நா எப்போ இருந்து ஃபோன் எனக்கு தனி ஃபோன்னு வச்சுருக்கே ஒரு ஆறு ஏழு வருஷமா தா வச்சிருக்கே
ம் நானு அவ்ளோதா வச்சிருப்பே எனக்கு
இதுக்கு மேல்ல ஒடச்சன்னா எங்க வீட்ல என்னயோட கழ்ட்டிருவாங்க
அதாங்க எனக்கு ஏ போனுக்கு ராசி இருக்காது இப்போ இந்த ஃபோனுருக்குல நாலு டைம் டிஸ்பிளே மாத்திட்டே
ஏ அதெல்லா இல்லங்க இன்ன வரைக்கி நா ஃபோன் வாங்கி ஒரு ஏழு எட்டு மாசோ ஆச்சு இன்ன வரைக்கி டெம்பரு கூட மாத்தல
ஆ ஏ ஃபோன்லா அது அடிக்கடி நா கொஞ்ச வீரவெளாட்லா பண்ணுவனா
ஏ டெம்பர் கூட ஒடையல லைட் டா இப்ப ஸ்கிராச்ணாயிருக்கு தம்பி வளாண்ட்ருந்தானா எதயோ தூக்கி அடிச்சு டா ஃபோன்ல டெம்பர் மட்டு லட்டா க்ராக்காய்ருக்கு
நா டெம்பர் மாத்தீ ஒரு மாசோ ஆயிருக்கு அதுக்குள்ள எத்தன தெரிமா ஸ்கிராச்சாயிடுச்சு
நா இப்போ வரைக்கு போன் பேக் கவற இன்னு போடாமதா வச்சிருக்கே அதனால பிரச்சன இல்லங்க
சேரிங்க போய் சாப்ட்டுங்க நானு போய் சாப்ட்டு வந்துட்டு கூப்புறே
சேரிங்க பாய்
க்குற
ஓகே